ஹலோ ஆ ந நல்லா இருக்கே இப்ப கேக்குதுங்களா
கேக்குது ஆனா ஏதோ ஒரு பின்னாடி சவுண்டு வர மாரி இருக்கு
சேர் சேரி என்ன பண்றீங்க
இல்ல சவுண்டு தா காத் த்து சவுண்டு தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குன்னுநெனைக்கிறே
இங்க ஃபேன் கூட போடுல
இல்ல ரூம்குள்ள இருக்கீங்களா இல்ல வெளியே இருக் இருக்கிங்கலா
நா ஹால்ல
ஹால்ல ஓ செரி செரி ரூம் ஏதாச்சு இருந்தா வரீங்களா தனியா சவுண்டு இல்லாத இடத்துக்கு
ஹலோ இப்ப கேக்குதா
ஆ இப்ப கிளியரா கேக்குது இப்ப கிளியரா கேக்குது
ஆ இப்ப கேக் கிருப்ப கேக்குது சாப்பிட்டிங்களா என்னா சாப்ட்டி ட்டிங்க
இன்னிக்கு லன்ச் வந்து ரசம் சாப் சாப்பாடு அப்புறம் அந்த கறி ஆ கறி வந்து வெயில்ல காய வச்சு கபாப் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோ அந்த தொட்டுக்கு இன்னைக்கு நீங்க என்ன சாப்டிங்க
நான் வந்து இன்னிக் சாதோ நாட்டு கோழி நிக் இது செஞ்சது இருந்துச்சு
ஆஹ் செரி
கொழம்பு அப்புறோ நல்லா கொஞ்சோ கொழம்புல இருக்கிற கறியே எடுத்து கொஞ்ச ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன் அதுவும் இதுவும் சாப்பிட்
சேரிங்க சேரிங் என்ன பண்ணிட் டுருக்கீங்க ஸ்கூலுக்கு பசங்க ஸ்கூல் போறாப்படியா
சவுண்டு வருதுங்க
என்னன்னு தெரிலையே எனக்கு நான் ரூமுக் கூட வந் ட்டேன்
இல்ல வெளியே எதுன்னா சவுண்டா இல்ல
இல்ல இல்ல நான் ரூமுக்குள்ள இருக்கேன் என் ரூம் உள்ள தெரிலயே என்ன சவுண்டு வருதுன்னு
ஒருவேள என் ஃபோன்ல ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரில அஹ் செரி செரி அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக் க்கீங்க இந்த நாள் உங்களுக்கு எப்பிடி போயிட்டுருக்கு ஏன்னா இன்னைக்கு நல்ல பண்ணே என்ன இன்னைக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க
இன்னைக்கின்னு பாத்து எதுவுமே இல்ல நான் நேத்துதான் அந்த கரியா ஆப்ப டவுன்லோட் பண்ணி நேத்துல இருந்துதான் இதுல பண்ணிட்டு இருக்கேன் காலையில இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட பேசினேன் இப்போ உங்கட்ட பேசிட் ட்ருக்கேன் அப்புறோம் இன்னும் ஒருத்தரு கிட்ட யாரிட்டயாது நான் கால் பண்ணினா ரெண்டு பேரு நா பேசனும் நா வந்து டுவெல்து முடிச்சிருக்கேன் டுவெல்து முடிச்சுட்டு அப்புறம் எதுவுமே காலேஜ்லாம் இல்ல இருவது வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப ஒரு பேபி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவங்க ஸ்கூல் போயிருக்காங்க
கும் எனக்குமே என்னுடைய பையன் வந்து செகெண்ட் படிக்கிறாங்க
ஆஹ்
ஆஹ் அதுக்கப்புறோ என்னன் நீங்க லீவுல இப்போ லீவுக்குல்லாம் என்ன எங்க போயிருந்தீங்க
ஆஹ் இல்ல இந்த வாட்டி ஆனுவல் லீவ் வந்துச்சு எல்லா போனுன்னு பிளான் போட்டோம் மூனாறு போலான்ட்டு ட்ரிப்ல்லாம் அப்பிடின்னு அப்புறோம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு எதுக்னா எங்க அக்கா பொண்ணு வந்து ஏஜட்டெண்ட் பண்ணிடுச்சு அதுலயே எல்லா கேன்சல் ஆயிருச்சு யாரும் போ முடியல அதனால விட்டாச்சு சரி இந்த தரவ இல்ல அடுத்த தரவப் பாத்துக்கலாம் நீங்க எங்கேயாவது ரீசன்ட்டா போயிட்டு வந்தீங்களா
து எங்க அம்மா வீட் ட்டுக்கு மட்டுந்தா பொய்ட்டு வந்தோ அங்கயே எங்க பஸ் சங்க லீவ ஃபுல்லு நல்லா என்ஜாய் பண்ட்டு வந்தாங்க அதுக்கப்பறொ வீட் டுக்கு வந்துட்டோ ஸ்கூல் தொறக்கற்த்துக்கு ஒரு நாள் ரெண் நாளைக்கி முன்னடி வீட்டுக்
ஆ நா கூட போண அம்மா வீட்டுக்கு ஒரு டென் டேஸ் இருந்தே அதுக்கப்றொ மறுடியு ஏஜ் அட்டன் பண்ணாங்க சொல் அப்பறொ இன்னு கொஞ்ச நாள் அங்கியே ஸ்டே பண்ண வேண்டியதா போய்டுச்சி
அதுக்கு முன்னா அதுக்கு முன்னா சம்மரு பாத் தீங்கன்னா நறைய ஃப்ரெண்ஸோட ந றைய அப்ப வந்து அந்த சம்மர்ல நல்லா மழ இருந்துச்சிங்ளா
எந்த சம்மர் அந்த
இந்த ஆமாமா இந்த இந்த சம்மர் இல்லாம அதுக்கு போன வருஷ்
இல்லியே அவ்ளவா இ ல்ல இப்பயு வரும் அவ்ளவா இல்ல ஆனா லைட்டா லைட்டா வரு
ஆனா இந்த சும்மர்கு அதுகூட அவ்வலவா வ ரல இல்லையா போன சம்மர் வரல போன சம்மருக்கு வந்ததுல நல்ல ஓர் அந்த அளவுக்கு நல்ல மழ அதுல வந்து நிறைய இந்த ஃபால்ஸ்க்குலா இந்தோ தண்ணி வர ஏரியா எல்லா இடத்துலயு போய் ஜாலியா பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ ரொம்ப நல்லா இருந்துச்சு
தருக்கு
ஆ ஆமா ஆமா ஆமா ஆ
நீங்க என்னல்லஞ்ச் சொன்னீங்ல இந்த நாட்டுக்கோழி இது சரி நைட்டுக்கு
நைட்டுக்கு தோச தா ஆ தோச தோசதா பன்லான்டு இரு கே நீங்க
எங்க வீட்ல வந்து தோச எல்லாம் நைட்ல எல்லாம் சாப்பட மாட்டோ அவங்க டிபன் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பாடு மட்டும் தான் நைட்ல அவங்களுக்கு டிபன் ஐட்டம் சாப்பிட்டா அவ்ளவா சாப்பிட்ட மாரி இருக்காது
நெறய பேருக்கு சாப்பாடு சாப் ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும் இப்ப நெறய பேர் டிஃப டிபன் சாப்பிடுவாங்க நெறய பேர் வந்து நை ட்டு சாப்பாடு தான் வேணும் சாப்பாடு இல்லைன்னா எனக்கு சாப்பிட்ட மாரியே இருக்கு எவ்ளோ கொஞ்சம் டிபன் சாப்ட்டாலும் கொஞ்சமாச்சு சாப்பாடு இருக்கணும் சில பேர் நெனப்பாங்க ஆமா அப்புறம் உங்க ஊர் நீங்க இப்ப ரீசண்டா எங்க போயிட்டு வந்தீங்க நீங்க இப்ப ரீசன்டா ஏதாச்சும் பசங்கள கூட்டு எங்கயாச்சும் மறக்க முடியாத இடம் நல்ல நாங்க என்ஜாய் போணோம் திடீர்னு போனோம் நல்லா என்ஜாய் பண்ணோம்னா எந்த இடம் சொல்லுவீங்க
ஓ நான் ரீசன்டா போன இடம்ன்னு பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கு அந்த பார்க் மட்டும்தான் போனோம் மேபி ரம்ஜான் முடிஞ்சு போனோம் அதுக்கப்பறமா எங்கயும் போல சோ போலான்னு செய் மொத்தமா சேத்து மூணாருக்கு ட்ரிப்பு போலாம்னுந்தான் போட்டோம் அதுவே கேன்சல் ஆயிடுச்சு அத்தோட கேன்சல் ஆயிடுச்சு உம் நீங்க ஏதாவது படத்துக்கு இந்த மாரி ரீசன்டா எங்கயாவது போனீங்களா
எனக்கு படம் அவ்வளவா பிடிக்காது அதனால நான் போறது இல்ல ஆனா எனக்கு படம் தான் பிடிக்கும் க்காது ஆனா படத்துல அந்த இன்டர்வெல்ல உக்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்கார்ன் ஐஸ்கிரீமு
ஆஹ்
மால்ல இருக்கற தேட்டருக்கு போய் ட்டு அந்த மாரி எதனா சாப் பண்னுன் ஆச ஆனா போல உம் உங்களுக்கு மூவி எல்லாம் பாவப்பிடிப்பு
ஆ பாப்பே பாப்பே தேட்ருக்கு கூட்டு போனாலு பாப்பே மேபி வீட்ல போட்டாலு பாப்பே வீட்ல போடும்போது வந்து அது கொஞ்சோ அந்த நெறைய ஃபைட் சீன் இல்லாம கத மட் டு இருந்தா பாப்பே ஃபைட் சீன் அதிகமா இருந்தா அது பாக்குறதுக்கு வரமாட்டேங்குது அதுனாலயே
ஆமாமா ஆனா உங்களுக்கு என்ன மாரி ஃபிலிம் பிடிக்கு ஃபேமிலி ஓரியன்ட்டட் ஃபிலிமா ஃபன்னா ரொம்ப ஜாலியா இருக்க ஃபிலிம் பிடிக் குமா இல்ல
எனக்கு ஹா ஹா ஹாரர் மூவி ரொம்ப புடிக்கும் தனியா உக்காந்து கூட பாப்பே அப்புறோ காமடி இருக்கு நைட் டைம்ல மட்டு தனியா உக்கார மாட்டே பகல்லருந்து ஈவ்னிங் வரைக்கும் தனியா இருப்பே நைட்ல மட்டும் யாராவது இருக்கணும் அது படம் பாத் தாலும் சரி படம் பாக்கலனாலும் சரி அது
துரீங்க நைட் அதோட எஃபெக்ட் எதுனா தெரியுமா ச் இல்ல அத பத்தி யோசிக்காம இருப் பீங்களா இல்ல யோசுச்சு ஐயயோ
வரும் மைண்ட்ல அப்போ நா எந்துச்சு என்ன பண்ணுவே கொஞ்சநேரம் பாப்பாவ பாத்துட்டு அவ விளயான்னத மட்டு மைண்ட்ல செட் பண்ணிட்டு அ அப்டியே தூங்கிடுவே
ஆ ஏன்னா நம்ப வந்து க அது மிட் நைட்ல எதுவும் நினைக்கக் கூடாது நினைப்போ ஆனா மிட் நைட் ல நமக்கு அது தோணும் அது அது தோன்றப்ப நம்ப என்ன என்ன பண்ண முடியாது
ஆமா ஆமா ஆமா ஆஹ் நீங்க என்ன என்ன மாரி புடிக்கும் உங்களுக்கு ஃபிலிம்ஸு
எனக்கு ஃபிலிம்ஸ்ல வந்து நல்ல ஒரு நல்ல காமெடியா இருந்தா பிடிக்கும் நல்லா சிரிக்க வைக்கிற மாரி இருந்தா பிடிக்கும் இந்த அழ்ற வைக்கிறது சில வ சில படத்துக்கு லா போயி அழ்ற மாரி சீனு இருந்த நானு சேந்து உக்காந்து அழுவே
படம்லா இல்லாம நல்லா ஹாப்பியா போயிட்டு ஹா நல்லா ஹாப் ப்பியா
ஹாப்பியா வரணு
பாட்டு எல்லாம் பாத்தீங்க என்ன நல்ல குத்து பாட்டு பிடிக்கு நல்லா இருக்கணு
கும் பட் இப்ப இருக்கிற பாட் விட கம்பேர் பண்ணும் போது அந்த நையண்டிஸ் சாங்ஸ் தா ரொம்ப புடிக்கும் மெயின் விஜய் சாங்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போட்டான அதையே
செரி விஜய் சாங்ஸ் பிடிக்குமா இல்ல டான்ஸும் சேத்து
ரெண்டுமே டோட்டலாவே விஜய் மூவி போட்டாவே உக்காந்துருவே அ இப்ப வர விஜய் மூவி வந்து கம் ம்பர் பண்னும் போது அவ்வளவா புடிக்கல ஃபர்ஸ்ட் நைன்டிஸ்ல இருக்கும்ல அந்த மூவிலா போட்டா உக்காந்துருவ அப்டியே படம் டான்ஸ் பாட்டு எல்லாமே புடிக்கும்
செரி செரி செரி சீரியல்ஸ் லாம் பாப்பீங்களா
ஆஹா அதெல்லா பாக்க மாட்ட சீரியல்ஸ்லாம் அவ்ளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல எங்க மாமியார் இருக்காங்க அவங்க பாப்பாங்க
அப்பறம் இந்த இதில் எதுலலாம் போயிருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் ஜர்னி பிடிக்குமா பஸ்ஸில போறது புடிக்குமா கும்மா
எனக்கு வந்து ஆ மெட்ரோல போயிருக்க எல்லா பஸ்ல அவ்வளவா புடிக்காது ஆட்டோ ட்ரெயினு பஸ் போவ ரொம்ப லாங்கா போம்போது அந்த ஜன்னல் சீட்ல காத்து வரும் அதுக்காக உகார்ந்திருந்தா மத்தபடி கார் புடிக்காது காருக்குள்ள ஏறுனாவே அப்டியே வாமிட்டிங் தலை சுத்தல் மைக்க போட்டு விழுந்துருவேன் அந்த மாதிரி கேரக்டர் நான் அப்படி அந்த அப்ப
கேள்விப்பட்ரு கன் அப்ப நீங்க உக்காந்தாலே தல சுத் து மயக்க வ
ஆ ஆமா அந்த வாமிட் வர இதுல எனக்கு மைக்கோல்லா வந்துரு
செரி செரி செரி
எ தல ஒரு மாரி சுத் ஏ கண்ட்ரோலே பண்ண முடியாது என்னால அப்டியே விலுந்துருவ டாபால்ணு
ஆனா நீங்க அதுல போனதே இல்ல
போயிருக்க இதுல என்னன்ன மெய்ன் ஏ வீட் த்துக்காரர் கா வேலயே கார்ல தானா எங்க போனாலு கார் தா அவர் எடுத்துட்டு வருவாரு அதனாலயே அவர் சொல்றாரு உன்ன நா எதுக்குமே நா கூட்டே போமாட்ட நீ வராது அப்டின் சொல்லுவாரு ஆஹ் அவருக்கு வந்து வேலயே கார்லதா என்னால அத கெட்டு போதா அவருக்கு நீ காரே வேண்டா வேண்டான்ற எங்கயாது லாங் போனுன்னா கார் இல்லாம போ முடில வண்டில எல்லா போ முடியாது கொழந்த வச்சிட்டு நீ கார்ல தா வர்னோ அப்டி வந்தாலு மேபி முன்னாடி சீட்ல ஜன்னல் ஓப்பன் பண்ணி தா ஒக்காரணு இந்த ரூல்ஸ் லா போட்டுதா வருவே அப்டி இருந்தா ஓ
பேருகு ஏசி போட்டாப் பிடிக்காது ஒரு மாரி ஹேர் சர்குலேஷன் இல்லாம ஓய் எனக்கு ஒரு மாரி மூச்சித் தெனரா மார்ருக்கு அது ஆஃப் ஃபண்ணு எனக்கு பஸ்ட் சி விண்டோ ஓப் ப்பன் பண்ணுங்கனு சொல்லுவாங்க அஹ்
ம் இல்ல சிஸ்டர் உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப நல்லா இருந்து
அஹ் இல்ல இருங்க ட நேரோ இருக்கு இல்ல யா நேர இருக்கு க்ருப்ப வந்து இல்லல்ல அல்ல பேசுலா ஒன்னு பிரச்சன இல்ல அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா மெட்ரோ டிரைன்லா உயிர் க்கீங்களா ஆஹ் நா நா நா நேரோ முடிஞ்சிதுனா நானே உங்களுக் கு சொல்லுவ மெட்ரோ ட்ரெயின்ல லா போயிருக்கீங்களா நல்லா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்களா புது அனுபவமா இருந்திருக்கா உங்களுக்கு
இல்ல ஃபஸ்ட்டு டைம் போம்போது அப்டி தெரிஞ்சது இப்போ வந்து ரெண்டு மூணு தடவ போர்க்க
சேரி சேரி ஆனா மெட்ரோ ட்ரெயின்ல போறப்போ உங்களுக்கு ஏதும் அந்த மயக்
அஹ் அதுவ அதுல அதுல வராது ஏன்னா அது வந்து ஃப்ரீயா இருக்குல்ல அதுலயும் ஒரு ரொம்ப புஷ் பண்ற மாதிரி நிறையா பேரு இருந்து காத்திரு இல்லாம ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அங்கயும் வந்துரு ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம்
அஹ் இப்ப பஸ்ல எல்லாம் கூட உங்களுக்கு க்கு வராது
வரும் வரும் பஸ்லியும் வரும் நம்ம ஜன்னல் ஷீட் தந்த மார்ட்டே அஹ் பஸ்ல கூட ஜன்னல் சீட் இருக்குல்ல அங்க உக்காந்து இருந்தா ஓகே அந்த காத்துல வராது வராது அதே செகேண்ட் சீட்டோ ஓகே பரவால்லை மத்தபடி அந்த நின்னுட்டு இந்த மாதிரிலாம் வந் பண்ணிட்டு வரும் போது
நன்றி தோழி நன்றி இன்னொரு இணைப்புல வந்து இ டும் சந்திக்க
அஹ் ரொம்ப நன்றி நன்றி